ஆ வணக்கம்ங்க
கொங்க நல்லா இருக்கீங்களா
ஆஹ் நல்லா இருக்காங்க நீங்க நல்லா இருக்கீங்களாங்க
ஆஹ் நல்லா இருக்கேங்க ஆஹ் எனக்கு பாத்தீங்கன்னா இங்க வந்து என்னுடைய வானிலை வந்து ரொம்பவு சூப்பரா இருக்குங்க கொஞ்சொ மேகம் மூடிக்கிட்டு அதால மழைய பத்தி பேசலான்னு இன்னைக்கு நா நெனைக்கிறே
ஓகேங்க ரொம்ப நல்லா தலைப்புங்க பேசலாங்க
சரி நீங்க சொல்றீங்களா மழை வந்து மழைனாலே எல்லாருமே ரசிக்கிற மாரி ஒரு விஷயம் தானே அதுனால மழைகள்ல வந்து மழையப் பத்தி ஏதாவது கொஞ்சொ அழகான விஷயங்கள் சிலத சொல்லுங்களே நா தெரிஞ்சுக்குறே
அஹ் மழைன்னு பாத்தீங்கன்னா அதாவது இயற்கையிலே மனிதனுக்கு வந்து மழை வந்து ஒரு மிகப் பெரிய ஒரு கிஃப்ட்டு பரிசுன்னு சொல்லுவேங்க அதாவது உலகத்துல வந்து உலகத்துல உள்ள எல்லா விலங்குகள் செரி எல்லா அனைத்து உல்லாமே வந்து நீர்தா ரொம்ப அவசியமா இருக்கு இல்லிங்களா
ஆமா
அதனால மழை வந்து பேஞ்சுச்சுன்னா அந்த விலங்குகள்லு இருந்து செரி மனிதர்கள் செரி ரொம்ப சந்தோஷம் மாயிருங்க அதனால அஹ் நீரின்றி அமையாத உலகுன்னு கூட நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்கங்க
உண்மைங்க சூப் சூப்பரா சொன்னீங்க உண்மையான விஷயம் இதுதா இப்ப ஏன்னா மனிதர்களுக்கு தண்ணி இல்லன்னா பரவாயில்ல அவங்க வாய தொறந்து சொல்லவாங்க அவங்களுக்கு தேவைய பூர்த்தி செய்வாங்க ஆனா இந்த காடுகள்ல இருக்கிற அந்த விலங்குகள் அதெல்லா என்ன செய்யு பாவம் அந்த ஏரி குளங்கள் வந்து நிறைய அதுக்கு மெயின் காரணமே வந்து இந்த மழை தா அந்த மழை இல்லனா அந்த உயிர்களுக்கு தாகத்தை தீர்க்க வேண்டிய ஒரு விஷயம்து ஒண்ணு இருக்குல்ல அது வந்து யாராலும் பண்ண முடியாத விஷயம் இந்த மாரி மழைகள் மூலமா தா அவங்களுக்கு அந்த தேவைகள் வந்து பூர்த்தியாகுது அப்டி பாக்கும்போது நீங்க சொல்ற மாரி இந்த மழைங்கிறது மனிதனுக்கு மட்டுயில்ல விலங்குகளுக்கு மட்டும்ல்ல தாவரங்களுக்கு மட்டும்ல்ல எல்லாருக்குமே ஒரு மிகப் பெரிய பரிசுங்கற அது உண்மையான ஒரு விஷயம் தாங்க
ஆமாங்க இப்ப மழை பாத்தீங்கன்னா மழை பெஞ்சிச்சுன்னாவே இந்த பூமி எல்லாமே அப்டியே ரொம்ப குளிர்ச்சி ஆயிருங்க மரனாலும் செரி செடி கொடி எதுனாலும் சேரி எல்லாமே வந்து ரொம்ப அப்டியே ஃபிரஷ்ஷா புத்துணர்ச்சி ஆயிருங்க அதாவது இந்த வறண்ட நிலம் அப்பிடிங்கிறது எல்லாமே ரொம்ப பசுமையா மாறிரும் அந்த குளம் ஏரி இதுலல்லா பாத்தீங்கன்னா தண்ணி எல்லா நல்லா ஃபுல்லா நிரம்பிருக்கு மழ பேஞ்சாவே ஒரு என்ன சொல்றது பூமியே ஒரு நல்லா ஒரு ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்குங்க அதுவே நமக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சியா இருக்கும்ன்னு நா சொல்வேங்க
உண்மைங்க இப்ப விவசாயிகள் அப்டின்னு சொன்னா விவசாயிகள்ங்கிறது வந்து நம்ம நாட்டுக்கு மிகவும் முக்கியமான ஒருத்தவங்கன்னு சொல்லலா அப்டி இருக்கிறவங்களுமே இந்த மழைய நம்பி நெறைய பேர் இருக்காங்க அந்த அந்த வாய்க்காலல தண்ணி வந்தாதா விவசாயம் பாக்கறவங்க இரு வானத்த நம்பிதா நெறைய பேர் அந்த விவசாயிகள் வந்து இருக்குறாங்க அவங்களுக்கு அந்த மழை நீர் கெடைக்காம நெறைய பேர் வந்து பயிர்கள் கருகி இந்த மாரிலா நெறையா நா வந்து நியூஸ்ல பாத்துருக்கே அதனால மழைங்கிறது ரொம்பவு நம்ம நாட்டுக்கு முக்கியமான ஒரு விஷய அந்த விவசாயிகளுக்கும் ரொம்ப முக்கியமான விஷ விஷயம்னு நா சொல்வே ஏன்னா அந்த அந்த நெற்கதிர்கள் வந்துதா அது வளர்ந்து அது இதுவானாதா எல்லா உயிர்களுக்கும் வந்து உணவாக வருது அந்த உணவ உருவாக்கனாலுமே இந்த மழைங்கிறது எல்லாருக்கு ரொம்ப முக்கியம் முக்கியமான விஷயம் அது வந்து எந்த ஒரு பிரச்சனையு இல்லாம நல்லபடியா மழ பேஞ்சா இன்னுமே நல்லா இருக்கு இப்ப நகர்ப்புறத்துல பாத்தீங்கன்னா அந்த மழைகள் இல்லனாலே அங்க பாத்தீங்கன்னா தண்ணி பிரச்சனைன்றது நெறையாவே வருது அதனால மழைங்கிறது எல்லாருக்கு ஒரு அத்தியாவசிய முக்கியமான ஒரு விஷய
ஆமாங்க இப்ப நீங்க சொன்ன மாரியே பாத்தீங்கன்னா விவசாயிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் மழ வந்து என்ன பண்ணுதுன்னா ரொம்ப ஒரு முக்கியமா இருக்குங்க மழையின்றது அதாவது விவசாயிங்க என்ன பண்றாங்க அப்டினா மழைய நம்பிதா இருக்காங்களே அவங்களுக்கு வந்து மழ வந்து சரியான நேரத்துல வந்து மழ பேஞ்சாதா விவசாயி என்ன பண்ணுவாங்கன்னா நல்ல மகிழ்ச்சி அடைவாங்க அவங்களுக்கு வந்து நெல்லா இருந்தாலு செரி செரி கரும்பு பருத்தி எல்லாமே அவங்களோட விளைச்சல் எல்லாமே என்ன வரனா ஒரு நல்ல ஒரு பயன்னடையு மழ இல்லன்னா ரொம்ப வறண்டு போயிரும் இல்லிங்களா அதனால வந்து விவசாயமே பாதிக்கப்பட்டு போயிரும் மழ இருந்தா தா அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு நல்ல விளைச்சலை கெடைக்குங்க
ஆமாங்க உண்மைங்க ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சமீப காலமா நா வந்து கேள்விப்படுறது என்னன்னா கரெக்டான டைம்ல அந்த மழ வராம நெறைய விவசாயிங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்டின்னு கேள்விப்பட்ட நானு அந்த குறிப்பிட்ட நேரத்துல அந்த மழ வரமாட்டனுது மழ வேணு அப்டின்னு எதிர்பாக்கற டைம்ல மழ வரமாட்டனுது ஆனா மழ வேணான்ற டைம்ல மழ வந்துருது அந்த சூழல் மட்டு இல்லாம இருந்தா இன்னுமே பயனா இருக்கு நா நெனைக்கிற இப்ப நெறைய பேர் கேள்விப்படுறது என்னன்னா எங்க பாத்தீங்கன்னா மழையே இல்லங்க அதனால என் வயல்லா கருகிடுச்சு அப்டின்னு சொல்றாங்க சில பேர் என்ன சொல்றாங்க தேவையேல்லாத டைம்ல மழ பேஞ்சுச்சுங்க பயிரெல்லா அடிச்சுட்டு போயிடுச்சு அப்டின்னு சொல்றாங்க அந்த மாரி விஷயம் வந்து கொஞ்சோ நம்ம சூழல் கொஞ்சோ மாறுச்சுன்னா இன்னுமே பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேங்க
ஆமாங்க இப்ப மழ பாத்தீங்ன்னா மழ பேஞ்சாவே குழந்தைகள்ல்லாம வந்து ரொம்ப மகிழ்ச்சி ஆயிருவாங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க மழையில நெனைஞ்சு வெளாயாடுவாங்க ஒரு இது காகிதத்திலயே போட் கப்பல் செஞ்சு வெளயா வருவாங்க அவங்களுக்கு என்ன ஆங்குதுன்னா மழ பேஞ்சா ரொம்ப மகிழ்ச்சி ஆயிருங்க அதனாலவே வந்து மழை பெய்யும் போது இயற்கை வந்து என்ன ஆயிருது மிக ரொம்ப அழகாவு இருக்கும்னு நா சொல்றேங்க
ஆஹ் உண்மையான விஷயங்க அதுல இன்னொரு விஷயங்கள் நம்ம வந்து அந்த விஷயங்கள் செய்யணும்ன்றது என்னோட கருத்து இப்ப மழ பெய்ற டைம்ல நெறைய பேர் பாத்தீங்கன்னா கிராமப்புறத்திலியும் செரி நகர்ப்புறத்துலியும் செரி அந்த மழை பெயிற டைம் ஓகே சந்தோஷமா இருந்துருவாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சில பொருள்கள் அந்த தேங்கா மட்ட இல்ல ஏதோ ஒரு பொருள் எ அ அது வந்து போட்டு வெச்சிருக்கும் போது அதுல தண்ணி தேங்கி நிக்குதுன்னா அந்த மழை முடிஞ்ச கொஞ்ச நாள்ல அத எடுத்து கிளியர் பண்ணிணு ஆனா சில பேர் அத பாக்காம அப்டியே விட்டறாங்க இந்த பைக்கோட டயரு இப்டி ஏதோ ஒரு வி ஷயம் அப்டி கெடக்கும் போது அது புல்லாவே அந்த மழை தண்ணி தேங்கி நின்னு அது மூலமா கொசுக்கள் நெறையா பரவி அது மூலமா நெறையா வியாதிகள் வருது அந்த ஒரு விஷயத்த வந்து அ மனிதர்கள் என்ன பண்ணோனாம் இந்த மாரி விஷயங்களை தவிர்த்து அந்த மாரி இருக்கிறத வந்து கிளியர் பண்ணி பண்ணாலே அந்த நோய்கள் வராம இருக்கும் அப்டிங்கறது என்னோட கருத்துங்க
ஆமாங்க என்னன்னா அளவுக்கு அதிகமா வந்து மழை பெய்ஞ்சாலு வெள்ளப்பெருக்குலா வந்துருங்க இதனால பாத்தீங்கன்னா வீடு சாலை இதுஎல்லா வந்து என்ன ஆயிருன்னா ரொம்ப பாதிப்படைஞ்சிடும் அதனால நா என்ன சொல்லுவேன்னா மழ வந்து சில நேரங்கள்ல வந்து நன்மையாவு இருக்கு ஒரு சில நேரங்கள்ல தீமை கூட நமக்கு தரும்ன்னு நா சொல்லுவேங்க
ஆஹ் உண்மைங்க நானுமே கேள்விப்பட்டிருக்கேன் நெறைய ஊர்கள் பாத்தீங்கன்னா இந்த வெள்ளப் பெருக்கால நெறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அடிச்சுட்டு போறாங்க அப்டில்லா நெறையா இருக்கு அந்த மாரி பிரச்சனைகள் இல்லாம இருந்தாலே கொஞ்ச ம் நல்லா இருக்கும் மழைங்கிறது நல்ல விஷயங்கள் நெறைய இருந்தாலும் சின்ன சின்ன கெடுதல் விஷ கேங்கள் இருக்கு ஆனா அந்த கெ கெட்ட விஷயங்கள் வந்து மனித நெனச்சா திருத்த முடியு அந்த மாரி விஷயங்கள் நம்ம வந்து நம்பதான் திருத்திக்கணும் நம்பளோட வீட்ட நம்தான பாதுகாக்கணும் நம்ம நாட்டை நம்மதான பாதுகாக்கணு அந்த மாரி அந்த விஷயங்கள் இல்லாம இருந்தா மழை வந்து இன்னுமே எல்லாருக்கும் பயனுள்ளதாவே இருக்கும் மழைகள வந்து ரசிக்கிறவங்களும் நறைய பேர் இருக்காங்க அந்த ரசிக்கிறது அப்டிங்கறதுமே அந்த மழை பெய்யும் போது அந்த மண்வாசனை வரும் பாருங்க அத ரசிக்கிறது ரொம்ப ரொம்ப புடிக்குங்க எனக்கு
ஆமாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா அஹ் அந்த மழை பெய்யும் போது அந்த காலத்துல எல்லாம் மண் வாசனைன்றது ஒரு டிஃப்ரெண்டா இருக்குமா இந்த காலத்துல வந்து நம்ம ரொம்ப அதிகமான குப்பைகள் மாசு இதுக்கு எல்லாம் ஏற்பர் றன்னால அதோட இதே வந்து ரொம்ப குறஞ்சிச்சுன்னு சொல்லுவேங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து மரங்கள் எலா என்ன பண்றாங்க அதிகமா வெட்றாங்க அதனால வந்து ரொம்ப சுற்றுசூழல் வந்து மாசடையிறனால இந்த மழ பெய்றதுங்கிற வந்து ரொம்ப குறைஞ்சு போயுதுங்க அதனால வந்து தண்ணியே இல்லாம போயிருது இதனால ரொம்ப அதிக மரங்கள் வந்து வளர்ந்து அதோட இயற்கைய வந்து நம்ம ரொம்ப பாதுகாக்க வேண்டியதா இருக்கு நான் சொல்லுவே நம்ம ச்சு அதிகமா மரறோ னா இல்லைன்னா நம்ம என்ன பண்ண முடியு ரொம்ப பற்றாக்குறை ஆயிறு அ அதான் நான் சொல்லுவேங்க
உண்ம உண்ம சூப்பரா சொன்னீங்க நீங்க அதே மாரிதான் இப்ப நான் வந்து சில விஷயங்கள் வந்து பாத்திருக்கேங்க நகர்ப்புறத்துல பாத்தீங்கன்னா அதிகமா வந்து மரங்கள் இல்லாம இருக்கும்ல இப்ப அப்படி இல்லாம ஒரு ஒரு வீட் க்கும் ஒரு ஒரு மரங்கள் வளர்த்தாலே போதுங்க ங்க மழை நறைய வரும் காடுகள் நறைய அழிஞ்சிட்டே இருக்கு அத நம்பளால வந்து செரி பண்ண முடியாம போகுது அதியும் செரி பண்ணலாம் ஆனா சரி பண்ண முடியாம போகறதுனால நம்மளால அத ப பண்ண முடியல அப்ப நம்ம என்ன பண்ண முடியு அப்டின்னு யோசிக்கலா நம்ம அப்துல் க்கலாம் சார் சொன்ன மாரி ஒரு ஒரு வீட்லியும் ஒரு ஒரு மரங்கள் வந்து நம்ம வ வச்சு நம்ப அத வளத்து வந்தாலே மழைகள் வந்து அதிகமா வரும் எந்த ஒரு பிரச்சனையு இல்லாம இருக்கும் இயற்கையு வந்து பாக்குறதுக்கு அழகாவு இருக்கும் ஒரு வீட்டுல ஒரு மரோ ஒரு செடி ஒரு பூக்கள் இருந்தாலே அது ஒரு அழகு தான அந்த அழகு வந்து எல்லார் வீட்லயும் இருக்கணு அப்படிங்கறது என்னோட கருத்துங்க
ஆமாங்க இப்ப என்ன பாத்தீங்கன்னா மழ பெய்யும் போது இந்த மேகங்கள்ல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்குங்க அதெல்லாம் நம்ம பாக்கும்போது நம்ம மனசுக்கூ செரி எல்லாத்துக்கும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கூ அதெல்லாம் வந்து என்ன சொல்றது பாக்கவே ரொம்ப ஒரு அழகா அழகான ஒரு காட்சியளிக்கும்ன்னு நான் சொல்றேங்க இப்ப வந்து என்ன சொல்ல வரேன்னா மழைங்கிறது வந்து வெறும் தண் ணீர் அதாவது நீர்த்துளி மட்டும் இல்லைங்க அது வந்து உயிரினங்களோட ஒரு வாழ்க்கைக்கான ஒரு ஆதாரம்ன்னே நான் சொல்லுவேங்க
உண்ம சூப்பரா சொன்னீங்க அந்த மாரி நானுமே நறைய ரசிச்சிருக்கே பாத்தீங்கன்னா அந்த வானவில் அப்டின்னு சொல்லிட்டு ஒண்ணு வரும் பாருங்க அந்த டைம்ல அது பாக்குறதுக்கு அவ்ளோ அழகா இருக்கும் அந்த வானவில்லை ரசிக்கிறது அந்த அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அந்த சூழலே ஒரு ஜில்னஸ் த கொஞ்சோ அழகா இருக்கும் பாக்கறதுக்கு அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அந்த டைம்ல வந்து நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து எல்லாரும் வந்து ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் சாப்பிட்டுட்டு அப்படி என்ஜாய் பண்றவங்க நறைய பேர் இருக்காங்க அது வந்து பாக்க இன்னுமே ரொம்ப அழகா இருக்கூ அந்த மாரி நீங்க சொல்ற மாரி இந்த அனிமல்ஸ் இந்த விலங்குகள் இந்த தாவரங்கள் எல்லாத்துக்குமே எல்லாரும் போய் தண்ணி குடுக்க முடியாது இந்த மழை நீரால மட்டும்தான் அவங்களுக்கு வந்து அந்த பயனுள்ளதா ஆகுது அதால மழை நீர் வந்து மிகவும் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அஹ் நான் வந்து இத மத்தி நறைய பேசிருக்கோம் நம்ப ஆ நம்ப இன்னொரு தலைப்பு கெடச்சா நம்ம பேசலாம் தோழி
செரிங்கங்க ரொம்ப நன்றிங்க
நன்றி
உம்